ஹலோ கேக்குதுங்களா ஆ ஓகே ஓகே ஓகே அதா அநேமா அநேகமா நேத்து இதே மாரி ஒரு தடவ ட்ரை பண்ண ஞாபக இருக்கு ஆ
அப்டிங்களா
என்ன என்ன பண்றீங்க சொன்னிங்க ஆ
காலேஜ்ஜி நா பண்ண மாரி ஞாபகோ இல்லைங்களே
அப்டியா அப்டியா செரி செரி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்களா
ஆ காலேஜ் செகண்ட் இயர் நீங்க
செகண்ட் நா வந்து பிஸ்னஸ் பண்றேப்பா ம்
ஓகே ஓகே ஓகே
ஓகே இப்ப காலேஜ்னா என்ன என்ன குரூப்பு எங்க எந்த காலேஜ்ஜி நீங்க மெக்கானிக்கல் ம் சரி ஓகே ஓகே செகண்ட் இயர் படிக்கிறீங்களா
ஆ ஆமா
எப்டி போவுது காலேஜ்ஜி எல்லா எப்டி போவுது
ஆ போவுதுங்க சார் நல்லா உங்க பிஸ்னஸ் எப்டி போவுது
ஆ பிசினஸ் எனக்கு வந்து ரொம்ப வர்ஷமா நாங்க பண்றனால ரொட்டினா போயிட்ருக்கு
ஓகே ஓகே சரி என்னா பிஸ்னஸ்
ஆமா நாங்க வந்து இந்த ஆ பேகு பேக்கிங் மெட்டீரிய தயார் பண்றோ
ம் ஓகே ஓகே ஒகே
ஆமா தயார் பன்றோ மெக்கானிக்கல்னா இப்ப மெக்கானிக்கல்ல வந்து இப்ப நீங்க இந்த வர்ஷோ முடிச்சுட்டு இன்னொரு டூ இயர்ஸுக்கு அப்பறோ வந்து நல்லா ஸ்கோப் இருக்குனு நெனக்கிறே ஏன்னா நெறைய ஆமா நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவெலப்மெண்ட் எல்லா இனிமே சொல்றாங்கல்ல
ஓய் ஆமா
ஆனால் நல் நல்லா இருக்குனு சொல்லி சொல்றாங்க ஆ என்ன மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நெறைய பேரு ஐ டி ல ஜம்ப் பண்றவங்களு இருக்காங்க
ஆமா சார்
அந்த மாரி இருக்கு ஆமா செர் செரி நீங்க என்ன இப்ப பிரிபர் பண்ண போறீங்க கோர்ஸ் சப்ஜெக்ட்லயே ஜாப் போற மாரியா
எங் கெடைக்கிறத பொறுத்து சார் கெடச்சா பாப்போ இல்லனா கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்லானு இருக்கே டி என் பி சி குரூப் ஃபோரு
ஓகே அது ரொம்ப பெஸ்ட்டுதா ஓகே ஓகே ம் ம் ஆ டி என் டி என் பி எஸ் சி குரூப் போர் ஃபோருக்கா
ஆ அந்த மெரி ட்ரை பண்ணலான்னு இருக்கே சார்
சரி சரி அப்ப அதுக்குல்லா இப்ப இருந்தே ட்ரைன ட்ரைனிங் எடுத்துக்கலாமே இந்த மாரி கோச்சிங் சென்டர்ல
அப்டிங்களா சார் இல்ல சார் காலேஜ்ஜீ போவே டைம் இல்லைங்க சார் இதுல எங்க சார்
அஅ ஓ அதாவ்து அவ்ங்க என்ன செய்றாங்கன்னா அந்த மாரி ஒரு இன்ஸ்ட்டியூஷன்ல வந்து இத்தன தடவ நால் எழுதலா உங்ளுக்கு ஜாப் கெடைக்கிற வரைக்கு நீங்க இந்த ரேஸ்ன்னு ஒரு இன்ஸ்டூஷன் இருக்குல்ல அ அதுல வந்து நீங்க நீங்க ஃபைனல் இயர் டச் புன்னும்போது அந்த மாரி அப்ரோச் பண்ணுங்க ஃபைனல் இயர்ல வந்து ரெண்டு சைடு பாக்கணு அந்த நேரோ அது நீங்க ஸ்டடிஸ்ல கான்சன்ரேட் பண்ணும் போது அ ஓய் இது இந்த இது இதுக்கு கோச்சிங் சென்டர் போனீங்குன்னா அதுக்கு ஒரு ட டைம் அலாட் பண்ண வேண்டிர்க்கு ஆனால ரெண்டு அட் த சேம் டைம் பண்ண முடியாதுதா இருந்தாலு இன்ட்ரெஸ்ட் இருந் தா அந்த மாரி பண்ணுனு நெனச்சீங்கன்னா அந்த ரேஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எ அ தெல்லா வந்து பேமெண் போட்டு நீங்க வாவு கோர்ஸ் ஜாய்ன் பண்ணிட்டீங்னாம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கற வரைக்குமே நீங்க வந்து எக்ஸாம்மு அவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ட்ரைய்ல் எக்ஜாம் கு குடுத்துக்ட்டே இருப்பாங்க
ஓகே ஓகே ஓகே சார்
ல்லா சொல்றாங்க நா சொல்லி கேலிப்பட்ருக்கே நானா அந்த மாரி
அ அ ஆ
ஆங் அது மாரி நெறைய கோச்சிங் சென்ட்ர்லா நெறைய வந்துருச்சே அ
கேச நீங்கள் ஃப்ரீயா இருக்கப்ப என்ன சார் பண்ணுவீங்க
நா ஃப்ரீயா இருக்கும் போது எனக்கு இங்க த ஸ்டேட்மெட்ஸே ஃப்ரண்ஸா இருக்காங்க அப்டியே கொஞ்சோ ஒரு வாக் போறது அ கொஞ்ச நேர் அப்டே பேசிட்டே இருக்குற்து அந்த மாரி போவா அப்புறோ வா எந்தா எல்லாரு செய்ற மாரி நம்மல் டிவி கைல ஃபோன் ருக்கு அத ஹெ ஏதாவ்து கொஞ்சு நேரோ பாத்துக்கிட்டே இருப்போ
எங் சா
சர் சரி ச ம் எப்டி உங்ளுக்கு ஃபேவ் அ எத்தன பேர் நீங்க ஃபேமிலில உங்ளுக்கு
ஆ அப்பா அம்மா அம்மா பாப்பா ரெண்டு பாப்பா
அப்டிங்ளா சர் ச ரே அப்பவ் வீட்டுக்கு மூத்த பிள்ள நீங்க ரொம்ப பொறுப்போ ரொம்ப பொறுப்பு உள்ளவரா இருக்கீங்க
ஆமா சார்
அ ஆ தே ச நல்லா படிங்க நல்லா ஜாப்பு கிடைக்கட்டு அ அதா கோர் சப்ஜெட்டு வந்து கோர் சப்ஜெட்லே கிடைக்கறது ரொம்ப நல்லதுதா அ இப்ப நே நெறைய பேரு இந்த மாரிதா பண்றாங்க போர்ல இருந்து ப நெறையோ அவ்ம்மு கோர்ல இருந்துட்டு பேங்க்கு போறாங்க
ஆமா சார் அதேம் ப்டின்னா சார் இப்ப நா காலேஜ் வந்து கோயம்த்தூர் ஆனா எதுங் சொந்த ஊர் சேலோ நா காலேஜி அங்க போய்ட்டு அப்ப காலேஜு முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போவே
அ அ ஓ காலேஜு பப் ஓ படிச்சுக்கிட்டே வேலையு பாக்
ஆ பார்ட் டைமா பெட்டு ஆ ஆமா சார் அப்புறோ இதுல எங்கங் சார் டைம் இருக்கு நா நைட் இப்ப கால எட்டு மணிக்கு போவே சார் காலேஜு
அ அ அ
நைட்டு ய ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு காலேஜ் விட்ருவாங்க அஞ்சரைக்கெல்லா வந்துட்டு கெளம்பிட்டு அப்பறோ நா ஒர்க்குக்கு போவே அங்க பண்ணன்டிரைக்குதா வுடுவாங்க
நைட்டு பன்னெண்டரை மணி ஆயிருமா
ஆமாங்க சார்
ஓ அப்ப ரொம்ப ஒடம்பே ரொம்ப டயர்டா போயிருமே அ மறுபடியு இங்கா என்னன்னா இப்ப ஏய் இப் இப்ப இப்ப என்ன இதுல இப்போ உங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவோ குடுக்கணுன் சொல்லி நீங்க இதுல இப்பதா நீங்க நல்ல கவனமா இருக்கணு யா நமக்கு வந்து சம்பாரிச்சு வேல பாத்துக்கிட்டே அவ படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கோ நல்ல விஷயந்தா ஆ இது இருந்தாலுமே நம்ம அகாடமிக்க வன்ட்டு வி விட்றக்கூடாது இல்லையா இப்ப இந்த நாலு வருஷோ படிக் கிறது தான நமக்கு லைஃப் லாங் கை குடுக்க போவுது
ஆமா சார்
இப்ப இந்த நாலு வருஷம் படிக்கும்போது இப்ப நம்ம இந்த மாதிரி கொஞ்சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேலைக்கு போறது சம்பாதிக்கணு அந்த பணத்த வச்சு நம்ம ஃபீஸ்ஸெல்லா கட்டணுங்குற ஒரு கட்டாயத்துல இருக்கும் போது ஆ முக்கியத்துவோ எதுக்கு குடுக்கணும்னா நம்ம ஆ அகாடமிக் இயர்குக்கு தா படிக்க படிக்கிறதுல தா முக்கியத்துவோ குடுக்கணு
ஓகே ஓகே ஓகேங்க சார்
ஆமா ஏன்னா இது விட்டுட்டு வெளிய வந்து படிக்கணுன்னாலு அது வந்து ப்ரைவேட்டுஸ் இப்போ ஸ்டடி ஆயிரு காலேஜு ஸ்டடிஸ்ல அந்த ச மார்க் ஷீட்ல வந்து காலேஜ் ஸ்டடியா ப்ரைவேட் ஸ்டடியான்னு ஒரு ஒரு காலம் வரும் அதுல வந்து ப்ரைவேட் ஸ்டடி என்னா நீங்க அப்ப காலேஜுல வந்து அரியர்ஸ் வெச்சு முடிச்ச மாரி ஒரு மீனிங் ஆயிரும் அந்த அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கொஞ்சோ நீங்க உங்க படிப்புலயு கொஞ்சோ நல்லா கவனமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க
ஓகேங்க சார் இல்ல சார் எல்லாத்துக்கு வந்து இப்ப வீட்ல அமௌண்ட் கேக் பக்கமுல்லை சார் அதனால தான் க்கமுல்ல சார் அதுனாலதா சார் நானே அப்பறோ ஒர்க்குக் பொயிட்டு அப்டியே அத பாத்துட்ருக்கே
ஆம் அது கொஞ்ச உண்மைதா ஆ என்ன செய்றது அ அது ரொம்ப ஒர்க்லோடு இல்லாதக்க ஆ ஆமா ஆ ஆ
அப்றோ நான்தா கட்டணும்
ம் ம் ம் அப்ப ஒர்க்லோடு் கொஞ்சோ கொறச்சு குடுக்குற மாரி ஒரு ஜாபு தேடிக்கலா இப்ப இந் இந்த வேலையில ரொம்ப நேரோ வேல வாங்குறாங்க பன்னெண்டரை மணி வேல முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்து சாப்புட்டு படிக்கணும்னா அதுவே உங்களுக் ங்க ஒரு மணி ஒன்றரை மணி ஆயிரு மறுபடியு இப்ப காலையில ரொட்டினா எழுந் மணிக்கு எல்லா எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு காலேஜு போனு அப்டிங்கும் போது காலேஜ்ல வந்து அப் ப்ப அப்ப நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்ளா ரூம் எடுத்து தங்கி படிக்கிறீங்க
ஆ ரூமுக்கு வாடக அங்க சாப்புர்ற மெஸ்ஸுக்கு வாடக எல்லாமே நம்ம தா குடுக்கணு ஆ
பாருங்க ஒவ்வொன்னா அப்டியே பர்டன் ஏரிக்கிட்டே போகுது உங்களுக்கு ஆ ஹா செரி செரி செரி செரி ம் அது கொஞ்சோ அது சிரமந் தா அது சொல்றது ஈஸி நம்ம வந்து அட்வைஸ் பண்றது எப்போவுமே ஈஸி அது வந்து அனுபவுச் ச்சு அந்த பொசிஷன்ல இருந்தா தா அவங்க அவங்களுடைய கஷ்டோ தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா நா எ ஐ என்னுடைய இது என்னன்னா ப படிப்புல வந்து கொஞ்சோ கவனமா இருங்க ஏனா இதுதா லைஃப்லாங் உங்களுக்கு வந்து பேச போது எங்க போனம்னாலு ஃபஸ் ஃபஸ்ட்டு என்டரி தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதுல போய் என்ட்ரி வ பா கால் எடுத்து வைக்கிறமோ அதுதா நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டி கூட்டிட்டு போகு
ஓகே ஓகேங்க சர்
ஆமா அதுக்காக நீங்க நல்லா பிரிப்பா்டா இருங்க
ஓகே சர் நீங்க எது வரைக்கு சர் படிச்சிருக்கீங்க
நா எனக்கு நல் ஏஜ் ஆய்ருச்சிப்பா எனக்கு வந்து நா சிக்ஸ்டி க்ராஸ் பண்ணிட்ட நானு ஆமா ஆ அதனால நா அ நா பி எஸ் சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச் சு நா நைன்டீன் எய்ட்டி ஃபோர்ல முடிச்ச எய்ட்டி ஒன் டூ எய்ட்டீ ஃபோர் பட்சு எய்ட்டி ஃபோர் பேட்சு நானு எய்ட்டி ஒன் டூ எய்ட்டி ஃபோர் பட்சு ஆமா ஆ ஆ அதனாலதா சொல்ற இப்ப வந்து ஆ உங்களுடைய பொசிஷன் நல்லா எனக்
ஆனா அப்ப படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு சர் இப்ப வந்து ஒரு டிகிரி முடிக்கணுங்கிறது எவ்ளோ கஷ்டோ
ஆமாமா படிக்கிறது ஈஸியோ கஷ்டமோ அது வந்து ஒரு ஒரு லெவல் ஒரே மாரி தா இருக்கு ஆனா வேல ஜாப் வந்து ஆ இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டஃபான ஜாப் இல்ல அதா டஃப் காம்படிஷன் இல்ல நம்ம ஓரளவுக்கு அதுலயே கான்சன்ரேட் பண்ணி ஆ கொஞ்சோ சோ நல்லா படிச்சிட்டோம்னா நல்ல ஜாப்பு அப்ப என்னோட படிச் முடிச்சவங்கல்லா நெறைய பேர் நல்ல நல்ல பொசிஷன்ல பெரிய ஆபீஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க
ஓகே ஓகேங்க சர்
து வீட்லயே பிசினஸ் அமஞ்சனால ஃபேமலி பிஸ்னஸ் இருந்தது அமஞ்சனால நானு அப்டியே கன்டினியூ பண்ணி பிஸ்னஸ்லே இருந்துட்ட அனால எனக்கு அந்த வெள்ல போய் ஒரு எடத்துல ஜாப்பு இருந்து வேல பாக்குற அனுபவோ எனக்கு கிடை இல்ல அந்த மாரி இல்ல ம்
சேரிங்க சர்
வேற எங்கயாது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட எங்க வெளிய போறக்கு சட்டடே சண்டேனா லீவ் இருக்குமே அந்நேரோ எங்கயு வெளிய போவீங்களா
ஆ இனி போனால் போவ சர் இல்லனா அப்பறோ ஒர்க் தா சர் அப்ப ஆஃப்டே பாக்குற ஒர்க் ஃபுல்டே பாத்தா தா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கெடைக்கு
ஓ சரி சரி அ அதுதா சொல்ற இப்ப நா சொல்ல வந்தது ஏற்கனவே உங்களுக்கு லோடு ஒர்க்கு லோடு ஜாஸ்தியா இருக்கு இன்னு நீங்க வந்து ஓவர் டைம் பாத் த்து ஓவர் டைம்ல ஒரு எர்னிங் வருமான் சொல்லி அந்த மாரி பண்ணிட் ட்டு இருந்தம்னா கொஞ்சோ மிஷினரி லைப் மாரி கொஞ்ச கொஞ்சோ மாறிகிட்டே போகு ரெஸ்ட்லெஸ்ஸா போய்டு
ஆ சார் இல்லே சார் அப்பா வந்து தவறிட்டார் சார்
அவுங்களு
எனக்கு கீழே ரெண்டு தங்கச் சி அம்மா அம்மா மட்டு ஒரு ஆளா ப்ப எப்புடி பண்ணுவாங்கன்த நானே செர் நமக்காகவே நம்மள பாத்துக்கிட்டாலே போது அவங்க அம் பாப்பா ரெண்டு பேத்தையு பாத்துப்பாங்கிறனால தா சார் அப்புடி
சரிங்க சரிங்க சரிங்க ஆமா ஆமா ரொம்ப நீங்க சொல்றது கொஞ்ச நல்லா புரியுது ஆ சரி
எல்லா பாரமு அவங்களே அப்புறம் பா பாத்துக்கிற மாரி கஷ்டமா இருக்குல சார்
ஆமா பண்ண முடியாது தா அந்த லேடிஸ் வந்து தனியா வந்து ஹேண்டில் பண்ணு போது அவங்க வீட்லயு வீட்டுல உள்ள பிள்ளைங்கள கவனிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரோ பத்தாம இருக்கு
ஆமாங்க சார்
அதோட வந்து இந்த பைனான்சியல் பர்டன் வந்து அவுங் உங்கள வந்து ஒன்னு சொல்லவே முடியாது ம்
ம்ச் அவங்க எப்டியாவது கடன் வாங்கியாது கட்டிருவாங்க ஆனா திருப்பி கட்ட முடியாம கஷ்டப்படுறப் இப்போ நமக்கு கஷ்டமா இருக்குல்ல சார்
ம்ச் ஆமாமா நீங்க அந்தவ் வ எது மாரி எஜுகேஷன் லோன் மாரி போடலாம்லங்க நீங்க
ஆ அது போட்ருக்கங் சார் அது இன்னு அப்ளே ஆவுல
ஆஆ சரி சரி ஏமா அந்த அதாவது அதுல எதுவு எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா
ஆஆ ஆ இருக்கு சார் எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேஷன்னால
செரி ஓகே ஆ
அது அப்ளே பண்ணிருக்கறோ இன்னு வந்து எதுவு சொல்லல
சொல்லல ம் அதுவும் நல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ம்ச் அ நம்ப படிச்சு முடிச்சு ஜாப் கெடைக்கிற வரைக்கு அது வந்து கொஞ்சோ அந்த இன்ட்ரெஸ்ட்லா போடாம ஆவ் ஒரு கிரேஸ் டைம் குடுக்குறாங்க இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷோ ஒரு கிரேஸ் டைம் குடுக்குறாங்க அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா தா உங்களுக்கு வந்து பண்ணிக்கிடுவாங்க
ஓகே ஓகே சார
ஆமா அந்த மாரி கொஞ்சோ சப்போர்ட் எடுத்துக்கிட்டாதா உங்களால சமாளிக்க முடியு ம்
சார் கால் கட்டாக போதுங் சார்
ஓகே ஓகே ஓகே தம்பி நீங்க அடுத்து வேணும்னா நா கால் பண்றே உங்களுக் அது நாங்கதா ஓகே ஓகே ச மா